ஹலோ
ஆ சொல்லுங்க
கேக்குதுங்களா
ஆ கேக்குது சொல்லுங்க
என்ன பண்றீங்க
ஆ சும்மாதா இருக்க எது வேல இல்ல
எனக்கு வாய்சு உங்க வாய்சு ஒரு மாரி கேக்குது
அப்பிடீங்களா இப்ப நல்லா கேக்குதுங்களா?
ஆ இப்போ லைட்டா ஓகே பட் ஆனா ஒரு மாரிதா கேக்குது
ஓகே ஆ சொல்லுங்க அது ஒன்னு பிரச்சன இல்ல பாத்துக்கலா
ஹலோ
ஆ சொல்லுங்க கேக்குது
ஆ சொல்லுங்க இது எனக்கு ஒரு டவுட்டு ஸ்பீக்கர் வாங்கலானு இருக்க
ஓகே
சோ அதுக்கு என்ன மாரி ஸ்பீக்கர் வாங்கலானு கொஞ்ச ஐடியா சொல்றீங்களா
எங்க வீட்டுக்கு வாங்கலான்ட்டு இருக்கீங்ளா வீட்டுக்கு வாங்க போறீங்ளா இல்ல எப்டி தேட்டர் செட்டப் மாதிரி ஏதா பண்லான்னு ஐடியா இருக்குங்களா உங்களுக்கு
இல்லல்ல வீட்டுக்குதா ஆ ரொம்ப காஸ்லியாவு இல்லாம கம்மியா பட் ட்ஜட்ல சோ நல்லா ஸ்பீக்கர் சத்தோ நல்லா கேக்கற மாரி எனக்கு கொஞ்சோ சட்ஜெஸ் பண்ணுங்க
ஆக்சுவலா எங்க வீட்ல நா ஆல்ரெடி ஒரு சவுண்டு பாரு வச்சிருக்க ஸ்பீக்கர் ஆக்ச்சுவலா சோ எப்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டோருக் நீட்டா ஸ்பீக்கர் இருக்கும் முன்ன மாதிரி பெருசு பெருசா ரவுண்ட் ரவுண்டால்லா இருக்காது அழகா நீட்டா ஸ்லிம்மா நல்லா இருக்கு ஆக்சுவலா சோ அதுல வந்து மல்ட்டிபிள் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு லைக் எப்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாமண்ட்ரி பாக்ஸ் மாதிரி பெருசா இருக்கு சோ அதுலேயே வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு ஸ்பீக்கரு உள்ள இருக்கு சோ அந்த அஞ்சாறு ஸ்பீக்கரு ப்ளஸ் கூட வந்துட்டு வெளில பெருசா சப்பு ஊஃபர் சொல்ட்டு சொல்லுவாங்க இந்த தியேட்டர்லலா தும்தும்முன் சவுண்ட் வரும் பாருங்க சோ அந்த மாதிரி சவுண்டு வர மாதிரி அது ஒரு தனியா ஒரு சப்பு ஊஃபர்ன்னு சொல்லுவாங்க அது பேரு அது அது குடுப்பாங்க கூட வந்துட்டு ரெண்டு எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்ஸ் குட்டி குட்டியா வந்துட்டு நம்ம வீ்ட் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிவிக்கு முன்னாடி உக்காருக்கோனா
ம் சொல்லுங்க
பின்னாடி இருந்து சத்தோ கேக்கற மாதிரி வந்துட்டு பெரிய சின்ன சின்னதா ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க ஸோ அது எதுக்குன்னா நீங்க பின்னாடி இருந்து உங்களுக்கு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு இப்ப தேட்டர்ல உக்காந்தா எப்டி தலைக்கு மேல சத்தோ வரு தெரியுங்ளா
ஆ ஆமா
ஸோ அந்த மாதிரி வந்து சைட்ல இருந்துலா சத்தோ வரதுக்கொசரோ த்ரீ சிக்ஸ்டி டிகிரீல சத்த வரணுனு சொல்லிட்டு ரவுண்டு குட்டி ஸ்பீக்கர் மாதிரி குடுத்துருப்பாங்க சோ டோட்டல் பாத்தன்னா இந்த குட்டி ஸ்பீக்கர் ரெண்டு பெரிய ஸ்பீக்கர்க்குள்ளாற ஒ ஒரு மூணு பெரிய ஸ்பீக்கர் அது இல்லாம சின்ன சின்னதா ட்வீட்டர் அது இல்லாம ஊஃபர் இதெல்லா சேத்துனா உங்களுக்கு ஃபைவ் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் க்ளோஸ் டூ எவ்ளோ வந்தாச்சு ஃபை ப்ளஸ் டு செவன் செவன் ப்ளஸ் ஒன் எயிட் எயிட் ப்ளஸ் ஒரு பெரிய சபோகர் க்ளோஸ் டு நைன் ஸ்பீக்கர்ஸ் தருவாங்க சோ இது வந்து நம்ம இப்ப வீட்ல யூஸ் பண்றோனா ஓகே இப்ப சின்னதா ஒரு ஹால்ருக்கு சோ ஒரு மேக்சிமம் ஒரு ஃபை பீப்பிள்ஸ் உக்காந்து பாப்போ லைக் பெரிய பெரிய படம் ச் பாக்கற மாதிரி தேட்டர் எஃபெக்ட் இல்லாம சும்மா இந்த வீட்ல சாங்ஸ் கேக்குறதுக்கோ இல்ல நாடகோ பாக்றதுக்கு சோ இந்த வய்சானவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பாக்கறதுக்கெல்லா இது கரெக்ட்டா இருக்கு ஓகேங்ளா அது வந்து ஃபை பாயிண்ட் ஒன் சேனல்னு சொல்லுவாங்க சோ அது வந்துட்டு எப்டி சொல்றது அஞ்சு ஸ்பீக்கருக்கும் ப்ளஸ் ஒரு சப் வுஃபருக்கும் சோ அப்டின்னா ஃபை பாயிண்ட் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க சோ இதுவே வந்துட்டு நீங்க
இருக்குமா அதுல டால்பியா ஆட்டம் அந்த மாரி விக் பண்ற மாரி சவுண்ட் கேக்குற மாரி அந்த மாரிலா எனக்கு இருக் க மாரி வேணு பட் சவுண்ட் நம்ம வச்சா கொஞ்சோ நல்லா கேக்கணு சவுண்டு கம்மியா நல்லா த்ரில்லிங்கா கேக்குற மாரி இருக்கணு
சோ அதுதா நார்மல் பேசி்க்ஸ் ஸ்பீக்கர்ல வந்துட்டு இப்போ நா சொன்ன மாரி ஃபை பாயிண்ட் ஒண்ணு ப்ளஸ் சப் உஃப்ரோ அத் அவ்ளோதாருக்கு இப்ப டால்பி அட்மாஸ் அந்த மாதிரி வேணுனு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்துட்டு இன்னு எக்ஸ்ட்ரா பே பண்றமாறிருக்கு சோ அந்த மாதிரி பவர்ஃபுல்லா உங்களுக்கு வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆடியோ அப்டின்னு சொல்லுவாங்க சோ எப்டின்னா இப்ப தேட்டர்ல நீங்க ஒக் காந்துருக்கல எப்டி உங்களுக்கு கேக்குதோ இப்ப டக்கு ஒண்ணு வந்து லெ-லெஃப்ட் சைட்ல கேக்கு ரைட் சைட்ல கேக் தலக்கி மேல கேக்கு தலக்கி பின்னாடி கேக்கு சோ அத வந்துட்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆடியோன்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி ஆடியோ வேணுன்னா இப்ப நம்ம வாங்கறோ பாருங்க ஸ்பீக்கர் அதுலே வந்து க்க ஆட் ஆன் ஆட்டான்னா வந்துட்டு ஒரு சில அடிஷனல் ஃப்-பீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க லைக் டால்பி ஆடியோன்னு சொல்லி் குடுப்பாங்க ஹைரிஸ் ஆடியோன்னு சொல்லி குடுப்பாங்க த்ரீ சிக்ஸ்டி ஆடியோன்னு சொல்லி குடுப்பாங்க டால்பி அட்மாஸ்னு சொல்லி ஒண்ணு குடுப்பாங்க இந்த மாரி வேற வேற ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க சோ இதெல்லா வந்து நீங்க வீட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நல்ல ஒரு டாப் பிராண்ட் வாங்கணு நல்லா பே பண்ணி நல்ல பில்டு குவாலிட்டி இருக்குற ஸ்பீக்கரா வாங்கணு ப்ளஸ் நல்ல பிராண்டடா வாங்கணு சோ அந்த மாதிரி வாங்குனது தா
ட்டூ அமௌண்ட் வந்து நெறையா ஸ்பெண்ட் பண்ணி வாங்கற மாரி எனக்கு தேவல்ல பட்டூ சவுண்டும் நல்லாருக்கணு குவாலிட்டி எல்லா நல்லாருக்கணு பட் ஒரு ஃபை தௌசண் ஒரு சிக்ஸ் தௌசண் அந்த மாரி ரேஞ்ல எனக்கு இருக்கணு அந்த மாரி ரேஞ்சுல எனக்கு கொஞ்சோ பாத்து எனக்கு இந்த ஃப்ளிப்கார்ட்லயோ இல்ல அமேசான்லயோ எதையலோ பாத்து எனக்கு அந்த லிங்க்க ஷேர் பண்ணுங்க இன்னு அதெல்லா வந்து இப்ப நம்ம வாங்கணுனா எந்த மாரிலா இன்னு நம்ம நெறைய பாக்கணு
ஓ அதுதா இப்ப சொன்னே பாருங்க இந்த டால்பி அட்மாஸ்லா வாங்குனீங்கன்னா இன்னு நல்லாருக்கு நீங்க கேக்குற ஃபை சிக்ஸ் தௌசண்ஸ் அந்த ஜஸ்ட்டு சவுண்ட் மட்டு தா வரு இப்ப நா பேசுறேன்னா அந்த பேசுறது மட்டு தா கேக்கு பட் தேட்டர்ல பாக்கற அந்த ஃபீல் த்ரீ சிக்ஸ்டி ஃபீல்ருக்கவே இருக்காது சோ நா உங்களுக் கு என்ன சஜஸ்ட் பண்றனா ஃபை தௌசண் எதுக்கு குடுத்து வாங்கிக்கிட்டு மேல எக்ஸ்ட்ரா ஒரு த்ரீ தௌசண் ஆர் டூ தௌசண் ஆர் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா என்ன ஒரு ஃபோர் தௌசண் வருதா ஒன் டைம் தா வாங்க போறீங்க சோ அப்பயு வந்துட்டு ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டமா லைக் ஒரு நைன் தௌசண் டுவல் தௌசண் கூட ஆனா பரவால்லன்னு சொல்லி ஒன் டைம் வாங்னீங்கன்னா சோ அது வந்து எல்லாருக்கு சூட்டபிள் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப உங்க வீட்ல நாடகம் பாக்குற நாங்கன்னா கூடு சவுண்டு் கம்மியா வச்சு அவுங்களுக்கான எஃபெக்ட்ல பாப்பாங்க சோ அதுவே இப்போ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வராங்க கிட்ஸ் எல்லாம் வராங்க இன்னு பெரியவங்களே வராங்க நல்ல மூவி பாக்குறவங்க லைக் ஹாலிவுட் மூவிஸ் பாக்குறவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இந்த சவுண்ட்பார் இந்த மாதிரி டுவெல்வ் தௌசண்ட் தர்ட்டீன் தௌசண்ட்ல வாங்கி வச்சீங்கன்னா ஒரு தேட்டர்ல நம்ம படம் பாக்கற ஃபீல் நமக்கிருக்கு புரிதுங்களா இப்போ சவுண்ட் எப்டி த்ரீஸ் ஆ த்ரீ சிக்ஸ்டி சவுண்டே நம்ம வீட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலா
ம் சரி இப்போ உங்க வீட்ல ஏதோ ஒரு ஸ்பீக்கர் வாங்கி வச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல அது எவ்ளோ ஸ்பீக்கர் அது வந்து அமௌண்ட் எவ்ளோ அது எல்லா‌ என்னல்லா ஃபீச்சர்ஸ்ல்லா இருக்குன்னு கொஞ்சோ சொல்றீங்களா
நான் ரீசென்ட்டா வாங்கிட்ருந்தது வந்துட்டு டுவென்ட்டி டூ தௌசண்ட் நனைக்கிற அப்போ பட் அது வந்து அப்போ ஆஃபர் ஃபுட் ப்ரைஸ்ல குடுத்துருந்தாங்க சோ அத விட வந்துட்டு டுவெண்ட்டி டூ தௌசண்ட்
ஒ
பட் அதுலய வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா இப்ப நா சொன்ன மாதிரிதா அது ஃபைவ் பாயிண்ட் ஒன் சேனல் தான் பட் அதுல வந்து டால்பீஸ் ஃபீச்சர்ஸ் குடுத்துருக்காங்க பிளஸ் வந்துட்டு அதுவே வந்து ஆட்டோ அட்ஜஸ்ட் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ஸ்பீக்கர்ல இருந்து ஒரே மாதிரி சத்தோ வராது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பீக்கர் இன்னொரு ஸ்பீக்கரும் பக்கத்துலேயே வச்சிருக்கோன்னா அதுல வந்துட்டு ஒரு சென்சார் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த சென்சார் என்ன பண்ணுன்னா சவுண்ட் எங்கிருந்து வருது என்ன வருதுன்ற அனலைஸ் பண்ணிட்டு சோ எந்த ஸ்பீக்கர்ல வந்து சவுண்ட் அதிகமா இருக்கணு எந்த ஸ்பீக்கர்ல சவுண்ட் கம்மியா இருக்கணு அந்த த்ரீ சிக்ஸ்டி ஆடியோ வருதா அவுங்க நம்ம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீக்கர் பக்கத்பக்கத்துல இருந்தாலு அந்த த்ரீ சிக்ஸ்டி எப்படி வரணுமோ அதுக்கேத்த மாரி வந்துட்டு அதுவே வந்து ஸ்பீக்கர வந்துட்டு டியூன் பண்ணிக்கு செட்டிங்ஸ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஸ்பீக்கர்ல சவுண்டு அதிகமா கேக்கு ஒரு ஸ்பீக்கர்ல சவுண்டு கம்மியா கேக்கு ஆனா நீங்க ஒக்க்காந்து கேக்கக்குள்ள உங்களுக்கு அந்த த்ரீ சிக்ஸ்டே ஆடியோ இருக்கு சோ அப்டி இருக்ககுள்ள உங்களுக்கு அந்த தேட்டர் எஃபெக்ட் ஃபோமேட்டிக்கு வந்துரு
ம் ஓகேங்க ஆனா நீங்க சொல்றதெல்லாம் புரியுது பட் ஆனா நீங்க டுவெண்டி தௌசண்ட் எல்லா சொல்றீங்க அய்யோ டுவெண்ட்டி தௌசண்ட் குடுத்துலா எங்க வீட்ல ஸ்பீக்கர் வாங்குறன்னு சொன்னாங்கானா அவ்ளோதா என்ன சாகைய அடிச்சுருவாங்க சோ அந்த மாரில்லா தேவ இல்ல சும்மா எனக்கு பாட்டு வச்சா கொஞ்சோ நல்லா சவுண்ட் கேட்டா போது அது மாரி ப லோ பட்ஜெட்ல ஒரு பைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட்ல்ல இருக்க மாரியே சொல்லுங்க எனக்கு அவ்ளோ பட்ஜெட் குடுத்து வாங்கற அளவுக்குலா அவ்ளதா எங்க வீட்ல அவ்ளதா என்ன என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது
இப்ப இப்ப நீங்க சொல்றீங்க ஃபைவ் தௌசண் சிக்ஸ் தௌசண்ல வாங்கிக்கிறனு இதுல ஒரு மைனஸ் இருக்கு என்னன்னா இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த அட் ஆண் ஃபீச்சர்சு கெடைக்காது ரெண்டாது வந்துட்டு இப்ப ஒன் டைம் தா வாங்க போறீங்க வாங்கனதுக்கு அப்பறோ அதுல எக்ஸ்ட்ராவா நீங்க வந்துட்டு எதயுமே அட் பண்ண முடியாது பார் எக்ஸம்பிள் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் அட் பண்ணணுன் நீங்க நினைச் ச்சீங்கன்னா அதுல வந்துட்டு போட்டீங்கன்னா வந்து டோட்டல் சவுண்ட் பார் சிஸ்டமே வந்து வேஸ்ட் ஆய்டு அந்த மாதிரி அட் பண்ண கூடாது ஆக்சுவலா சோ அந்த மாரி வந்து ஒன் டைம் வாங்கறத நம்ம ஒழுங்கா பாத்து நல்ல எக்ஸ்ட்ரா வரு த்ரீ ஃபோர் தௌசண்ட் போனாலு குடுத்து வாங்கனுனா ஒரு நமக்கு எப்டி கேட்டாலு ஒரு எய்ட்ல இருந்து டென் இயர்ஸ் ஒர்க் ஆகு சோ தாராளமாக டென் இயர்ஸ்கு நம்ம யூஸ் பண்லா பட் இப்போ நீங்க வந்துட்டு இந்த மினிமம் கான்பிகரேஷன்ல வாங்கிட்டு நாளைக்கு வந்து எனக்கு இல்ல வேற கொஞ்சோ நல்லதா வேணு அப்டின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன் நென்ச்சுக்கோங்க சோ அப்ப வந்து நீங்க இந்த இன்வெஸ் பண்ண இப்ப சிக்ஸ் தௌசண் வேஸ்டா போய்டு திருப்பி நீங்க வாங்குறப்ப திருப்பி ஒரு டுவெண்டி டுவெண்டி போர் அந்த மாதிரி வாங்ககுள்ள திருப்பி அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் தேர்ட்டி தௌசண்ணா அப்டிதா கல்குலேட் பண்ணனு சோ அதனாலதா என்ன சொல்றதுன்னா வாங்க கூடே ஒன்னு மீடியம்ல வாங்கணு இப்ப பெருசா எனக்கு வேண்டா இவ்ளோ குடுக்குறதா எனக்கு இவ்ளோ எதுக்கு நா யூஸ் பண்ண மாட்ட அப்டின்னு நெனைக்கிறீங்கனா அட்லீஸ்ட் மீடியம் ரேஞ்ச்ல வாங்குனீங்கனா உங்ளுக்கு இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சோ அதிகமா இருக்க மாரி தெரியு அடுத்து ஒரு டூ த்ரீ இயர்ஸ் போகக்குள்ள உங்களுக்கு அந்த மைண் செட் இல்லன்னா இது ட்வென்ட்டி பைவ் தௌசண்ல வாங்கிருக்கலா அப்டின்ற அந்த மைண்ட் செட் வராம இருக்கு அப்ப வந்துட்டு கொஞ்சந் தா கம்மியா இருக்க மாறி இருக்கு உங்க ஸ்பீக்கர் சோ அந்த இதுனால வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணக்குள்ளயே ஃபஸ்ட் டைம் வாங்கக்குள்ளயே ஒரு நல்லதா ஒரு அரௌண்ட் அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சாயிரூபா ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நல்ல பிரண்ட்ல நல்ல பீச்சர்ஸோட வாங்குனீங்னா சோ அது ஒரு எய்ட் டென் இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு அதுக்கப்றோ லேட்டஸ்டா அன்னைக்கி என்ன இருக்கோ அதுல ஒரு நல்ல சவுண்ட் பார் வாங்கிக்கலா
ஓகே இப்ப மீடியமா வாங்க சொல்றீங்க ஓகே மீடியமா வாங்கணுன்னா அதுக்கு அமௌண்ட் எவ்ளோ டொண்டி தௌசண்ட் தா ஆகுமா இல்ல அது கம்மிலே இருக்
இருக்குல்ல இப்ப வந்து இப்ப வந்துட்டு ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்றது வந்துட்டு எல்லா பிராண்ட்லயு குடுக்குறாங்க நம்ம அந்த பீச்சருக்கும் காசு குடுக்குறோ ப்ளஸ் பிராண்டுக்கு காசு குடுக்குறோ இப்ப நீங்க வந்துட்டு ஒரு டாப் பிரண்ட் போனீங்கன்னா ஃபார் எக்ஸம்பிள் ஒரு அம்பத்தஞ்சு இன்ச் டி வி ஒரு மீடியம் பிராண்டுக்கு ஒரு டாப் பிராண்டுக்கு அவ்ளோ வித்யாசோ இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மீடியம் பிராண்ட் தட்டி தௌசண்ட்ல வாங்கிருக்கா டாப் ப்ரண்ட் செவன்ட்டி எய்ட்டி தௌசண்ட் ஆனா ரெண்டு பாக்க ஒரே மாதிரி தா இருக்கு சோ அந்த மாதிரிதா நம்ம வந்து ப்ரண்டுக்காக காசு குடுக்க வேணா நல்ல ஒரு மீடியமான பிரண்ட் பட் நல்ல சர்வீஸ் குடுக்கிற ப்ரண்ட் நல்ல சவ்ண்ட் குவாலிட்டி இருக்க ப்ரண்டா பாத்து ஒன்னுக்கு ரெண்டு வாட்டி நல்ல ரிவ்யூஸ் எல்லா செக் பண்ணிட்டு வாங்குனவங்களோட பீட்பேக் எல்லா நம்ம ஆன்லைன்ல தேடினீங்னா கெடைக்கு சோ அதையெல்லா செக் பண்ணிட்டு அதுக்கப்றமா வந்துட்டு நல்ல புடிச்சிருக்கு எனக்கு இதெல்லா ஓகே இந்த ஃபீச்சர் இதெல்லா இருக்கு இதெல்லா இல்ல சோ இல்லனாவே எனக்கு பரவால்ல இதுவே ஓகே அப்டிங்கற அந்த மைண்ட் செட் வந்ததுக்கு அப்பற சோ அத வாங்கி நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு பிளாங்காவு போய் வாங்கிடாதீங்க ஏன்னா நெறய பேருக்கு வந்துட்டு நெறய தெரியாது நான் வச்சிருக்கே அதையே வாங்கு நல்லாருக்கு நீ வச்சிருக்க அதே வாங்கு நல்லாருக்குன் சொல்றதெல்லா அக்செப்ட் பண்ணாதீங்க நீங்க உக்காந்து அன்னைக்கு என்ன டெக்னாலஜி இருக் கு சோ அன் இது இன்னு எத்தன வருஷத்துக்கு இருக்கு சோ இது வாங்குனா இன்னு நம்ம எத்தன வருஷத்துக்கு யூஸ் பண்ணலா அப்படிங்கறத எல்லா அனலைஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்பற இன்வெஸ்ட் பண்ணுங்க ஏன்னா ஒன் டைம் தா வாங்கப்போறோ வாங்கிட்டனா மினிமம் செவன் எயிட் இயர்ஸ் யூஸ் பண்ணணு சோ அதுக்குள்ள தூக்கி போட்டீங்கன்னா வந்து அப்போ உங்களுக்கு தான் மணி வேஸ்ட் ஆக்சுவலா அதனால
ஓகே ஓகே எனக்கு அது கொஞ்சோ ஒரு சிக்ஸ் ஒரு சிக்ஸ் செவன் எயிட் தௌசண்ட்ல இருக்க மாரி எனக்கு கொஞ்சோ பாத்து என்னா பிராண்டாதாலதா இருக்கணுனுலா கெடையாது சவுண்ட் மட்டு கொஞ்சோ நல்லா இருந்தா ஓகே அந்த மாரி இருக்க மாரி எனக்கு பாத்து கொஞ்சோ சொ சொல்றீங்ளா எனக்கு லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்க சோ அத நா பாத்துட்டு என்னன் சொல்ற அப்பற ஆர்டர் பண்ணிக்லா
கண்டிப்பா கண்டிப்பா கொஞ்சோ வெயிட் பண்ணுங்க இந்த ஆஃபர்ஸ் எல்லா போடுவாங்க நா அப்ப பாத்து வாங்குனோனா நமக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசன் வந்துட்டு ஆஃபர்ல கிடைக்கும் சோ அந்த டைம்ல வாங்குங்க